வணக்கங் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்குறேப்பா என்னா பண்ணிட்டு இருக்க
நானா நானே இப்போ டீ போட்டு பிஸ்கெட் சாப்ட்லாமா வேணாவனு யோச்ட்டு உக்காந்துட்டு இருக்கேப்பா
எப்பா சாப்ட்லனா எடுதுன்னு வந்து குடுத்துறே எனக்கு பிஸ்கெட் வேணு
டீ பிஸ்கெட்ப்பா அப்டியே சுட சுட இங்க போடுவாங்க பன்னு டீ வர்க்கி எல்லா அப்டியே வாசனையா இருக்கு நாலு மணிக் க்கி எங்க வீட்டு பக்கத்துலயே
ஆ
அவங்களே பேக்கரி வீட்டுக்குள்ளே வெச்சிட்டு இருக்காங்க அப்டியே மணக்குங்க ஊருக்குள்ள சேம்மா டேஸ்ட்டுங்க பட்டர் போட்டு தா செய்வாங்க பட்டர் பிஸ்கட் டீ பிஸ்கெட்டு ப ஃபுப்பியா இருக்குங்க அப்டியே அந்த பண்ணு சூடு சுட சுட எறங்கண ஒடனே குடுப்பாங்க அப்றோ பத்து பண்ணு போனாலு உள்ள தெரியாதுங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு ஆ செம சூப்பர இருக்கு அவங்களுது ஆ அதுவு இருக்கு
சால்ட்டு பிஸ்கெட்டா
அந்த மாரி பிஸ்கெட்டுங்க மெலிசா ஆ அதே தாங்க அதே தாங்க அதுவு இருக்
அப்டிங் செரிங்க அடுத்த முற வந்தேன வாங்கிறே
கண்டிப்பா கண்டிப்பாங்க வாங்க வாங்க உங்களுக்கு சுட சுட செஞ்சு தந்த பேக்கரிக்குள்ளே எறக்கிறே வாங்க உங்கள அந்த ஓவனுக்குள்ளே போய் எறங்கி ஓவனுக்குள்ளே எறக்கிற வாங்க நீங்க சுட சுட எடுத்துட்டு போவீங்க
விட்ருவாங்களா
ம் வீட்டுக்குள்ளே தான பேக்கரி வீடு எப்டின்ன அப்டி கட அப்டி வீடு அப்டி எல்லாமே ஒன்னா வெச்சிருக்காங்க
எனக்கு அது சொல்லு போது தா எனக்கு ஒன்னு தெரியுது ஊட்டியில போயிட்டு ஊட்டி வங்கி வர்க்கி எங்க இருக்கு அப்டின்றது தேட்னோ ஒரு எடத்துல அத தேடி தேடி கூகுள்ளே எல்லா போட்டுட்டு ஒரு எடத்துக்கு போய் பாத்தா அது கடையே கெடையாது வீட்டுக்குள்ளேயே செஞ்சுனே இருக்கிறாங்க
ஆ ஆ ஆ
ஒரிஜினல் ஊட்டி வர்க்கி
ஆ
அங்க போய் வாங்கின்னு வந்தோ பா அவ்ளோ சூப்ரா இருந்துச்சு
ஆமாப்பா அந்த அட்மாஸ்பியரே வேற லெவல்ல இருக்கும்ப்பா அங்க குளுருக் க்கு வந்து சுட சுட சாப்பிட்றதே வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னு எக்ஸ்ட்ரா கூட்டி குடுக்கு இப்ப நம்பளே வந்து நம்ம வெயில இருக்கோ இல்லிங்ளா நெறைய குளிர்ல இல்ல நம்ம சூடா சாப்பிட்டாலு செரி சில்ன்னு சாப்பிட்டாலு செரி நம்ளோட டேஸ்ட் வந்து நார்மலா தா போயிட்டு இருக்கு இங்க எப்டி இருந்த எப்பேர் பட்டது அந்த ஊட் ஊட்டில்லா நீ நார்மலாக சுடுதண்ணி கூட குடிங்களே நார் நார்மல அந்த காஃபி தண்ணி அந்த கருப்பு கருப்பட்டி கூட குடிங்களே என்னவோ அவ்ளோ இதமா இருக்கு அந்த ஒடம்புக்கு வந்து அ அதா அதா அத தேவ வந்து கொஞ்சோ நெறவேத்துன மாரி இருக்கு அந்த சூடு அந்த குளுருக்கு ம் ம் இப்ப யாரு அதிகமா ஸொட்டர்ல்லா போறது இல்லையாம்ப்பா நார்மலா தா இருக்குதுன்னு சொல்றாங்க நெஜமாங்ளா
நாம் போயி ரெண்டு வருஷோ ஆது போன இப்ப போன நவம்பர் இல்லாம அதுக்கு முன்னாடி நவம்பர்ல நா அங்க போன
ம்
கரெக்டா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாளு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நா அங்க தா இருந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு கிறிஸ்மஸ்ல
ம்
பண்ணி விழுந்ததுப்பா நியூஸ்ல போட்டாங்க
ஓஹோ பனி பனி கட்டி வந்து விழுந்ததுங்ளா
பனிக்கட்டியே விழுந்தது கீழ அதாவது எப்படி இவ்ளோ படரு தெரிமா பனிக்கட்டி புல்லு மேல எப்பயுமே கஷ்மீர்ல மட்டுந்தா அந்த மாரி இருக்கு நம்ப ஊட்டில அப்டி இருக்காது குளுருமே தவர பணி கட்டி படர்ந்து நிக்காது
ஓ ஓ ஆ
கார் மேல ஒரு இன்ச்சுக்கு பனி கட்டி படர்ந்து நிக்கிது பனி
ஓ ஹோ ஆ ஹா
அந்த மாரி நாங்க அங்கருந்து வ அங்க இருக்கும் போது ரொம்ப குளுரு எடுத்துச்சி தா
ம்
அப்புறோ நாங்க வீட்டுக்கு வந்துட்டு நியூஸ் பாத்தா நா இருந்த அட்த்தனாளே நாங்க இருந்த அன்னைக்கே அங்க வந்து அந்த மாரி இருந்திருக்கு இந்த வருஷோ எம்பியு இல்லாம பனி இவ்ளோ எடோ படந்திருக்கு க்கிறதுனால இன்னு சுற்றுலா பயணிங்கல்லா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப கூட்டோ அதிகமாச்சி அத பாத்து இன்னோ ரசிச்சாங்க அதாவது பாக்றதுக்கே வெள்ளையா தெரியு தெரியுமா ஒரு எடோ அந்த மாரி வெள்ளையா தெரிய ஆரம்பிச்சிருக்கா அப்போ இன்னு மேல ம்
இந்த இன்னொன்னு ஸ்பாட் அந்த சூசைட் ஸ்பாட் இருக்குங்களா இப்டி தொப்பி போட்டா ரிட் டன் வருதுங்குல அது உண்மையா அது போனீங்ளா அந்த எடோ போனீங்ளா ஆஹாஹா
து அது இதுக்கு முன்னாடி எப்பயோ போம்போது போயிருக்குறங்க அது
அப்டிங்ளா சேர் சேரி சேரி
அதுக்கூட இது வரைக்கு நா ஒரு மூணு முற போய்ருக்குறங்க அந்த எடத்துக்கு சின்ன வயசில ஸ்கூல் படிக்கும்போது ஒரு முறையு காலேஜ் படிக் கும் போது ஒரு ரெண்டு முறையு
ம்
தனியா ஒரு முற நாலு முற போயிருக்கங்க
அப்டிங்ளா சூப்பர்ங்க நா ஒரே முறதாங்க போன கொஞ்ச சின்ன வயசு த இருக்கும்போது செவன்த் படிப்பங்க அப்ப ஃபேமிலியா போனோ எங்க சித்தி ஃபேமிலி நாங்களு அந்த குதிரைல உக்காந்து அந்த மாரி ஒரு ஸ்பாட் ஒரு ஸ்பாட் கூட்டு போய்ருந்தாங்க எனக்கு ரொம்ப ஞாபக இருக் இல்ல ஒரு சில எடத்துக்கல்லா போட்டிங் போய்ருந்தோ அந்த மாரி எடத் துக்கல்லா போயிருந்தோ பட் எனக்கு இப்ப ரீசன்ண்டா அது இப்ப எப்டி இருக்குதுனு எனக்கு தெரியல ஊட்டி கொடைகானல்லா எப்டி இருக்குதுன் தெரில
குளுர நீங்க ரொம்ப அனுபவிக்கணுமா நீங்க நவம்பர் டிசம்பர்ல போங்க உங்களால வெளிவே வர வர முடியாது நடுங்கும் பல்லெல்லா
ஏங்க சம்டைம்ஸ்ல நம்ப ஊர்லயு அப்டிதான இருக்கு
ஐயோ அந்த குளுரு வேற அங்க இருக்கிற குளுரு வேறப்பா நீ நம்ப ஊர்ல எப் ப்டி இருந்தாலு வீட்டுக்குள்ள பாத்ரூம் தெறந்து தண்ணில கை வச்சுடுவோ அங்க ஹீட்ரு போடாம நம்பளால ரெஸ்ட் ரூம் போக முடியாது எந்த டைமுமே ஹீட்ரு போகாம ரெஸ்ட் ரூம் போ முடியாது கை இப்டி தண்ணியில வச்சா கை மறுத்துக்கு
ஓ ஓ ஓ ஓ ஓ ரைட் ரைட் ரைட் ஆ ஆ ஆ இப்ப நம்புளுக் கூட இங் ங்க ஊர்ல வந்து டிசம்பர் மா மார்கழி மாச தை மாச எல்லா கொஞ்சோ நல்லாதா இருக்கு நல்ல கோல்டு இருக்கு ஆ தண்ணியே ஒரு ஃப்ரீஸ் ஆயிடு அந்த மாரில்லா இருக்கு ஆனா அங்க அப்டியே ஐஸ் கட்டியாவே மாறிடுது கேள்விப்பட்ட வெளியே தண்ணி வச்சா அவ்ளோதா அது அப்டியே மாறிடும் அது
மார்றது இல் மார்றது இல்லிங்க ஆனா பயங்கர அதாவது ஆ மைனஸ் டிகிரியில போய்ட்ருக்கு அங்க
ம் ம் ம்
சரியா இங்க நம்பளுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இல்ல நீங்க ஒரு அஞ்சு நிமி ஷ வேல செஞ்சா மட்டுந்தா நம்புளுக்கு அது கை மறுத்துக்கு நம்ப அந்த கை ஆ அங்கருக்கற தண்ணில இப்டி கை வச்சாலே நம்ப வெரல் ஃபுல்லா மறுத்துக்கு
ஆ ஆனா வருஷ வருஷோ நாங்களு டூர் எங்கனா ஒரு ஸ்பாட் போவோ நாங்க இந்த டைம் வந்து மகாபலிபுரம் சென்னை காஞ்சிபுரம் அது கோயில் நறைய சுத்தணு காஞ்சிபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு பன்னண்டு கோயில் போனோப்பா நாங்க அன்னிக்கு மட்டு ஒரு நாள்ல மட்டு
ஓ
ரெண்டாவுது நாள் வந்து அங்க மகாபலிபுரத்துக்கு அங்கருந்து அங்கருந்து ஒன் கிலோ ஆ எப்டி ஒரு நூறு கிலோ மீட்டரா சென்னைலேந்து இப்டி வந்தோன்னா அதிகமாயிடுன்ட்டு சி காஞ்சிபுரத்தலந்து இப்டி ஒரு ரூட் ல ஏதோ கூட்டு போனாரு அந்த டிரைவரு நல்லாதா இருந்துச்சு அது அ ஆ
எங்களுக்கு கோயிலுக்கல்லா போறதுக்கு இன்னு கொஞ்ச வயிசுருக்கு
இல்லப்பா இல்ல இல்ல நெஜமாதா வயசு இருக் க்குன்னா நெஜமாவ இந்த ஏஜுக்கு என்னால வந்து அந்த படிக்கட்டு ஏற முடில சாமிங்கல்லா மேல இருக்குது அத போய் பாக்க முல்ல நெஜமா அந்த ஏஜுக்கெல்லா நம்ம ஏறுவோமான்றது ரொம்ப கேள்விக்குறிதா
இல்ல ஏறி பாக்கற கோயில் வேண்டா மத்தபடி கீழ இருக்கறதுக்கெல்லா போயிக்கலா கோயில் கோயிலா இப்ப மத்த என்ஜாய் பண்ற விஷியல்லா இந்த வயிசுல பண்ணிட்ணு அதுக்
ஆமா இல்லப்பா எனக்கு ரொம்ப புடிக்கு கோயில் தளங்கள்லா என்னைக்கினா ஒரு கா எப் பிடின்னா எங்க போனாலு ஒரு கோயில்ல கால வச்சிரணுன்றது எனக்கு ஒரு மைண்டு ஏய் எங்க வீட்டுக்காரு எங்க பசங்கள்லா ஏய் இது கோயிலு சுத்தின்குதுன்னுவாங்க என்ன ஆனா எதுனா எனக்கு அன்னிக் ஒரு ஒரு சிற்பக்கலைல கலந்த மாரி ஒரு கோயில பாத்துட்டேன்னா அன்னைக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் எனக்கு நல்லா இருக்குடா அப்டின்ற மாரி அதுல ரொம்போ வியந்து பாத்தது அந்த காஞ்சிபுரத்துலே நா ரொம்ப வியந்து பாத்து அத்தி அத்தி வர்த்தர் கேள்விப்பட்டீங்ளா
ஆ
அத்திவர்தர் அந்த முப்பத்தெட்டு வர்ஷத்துக்கு முன்னாடி வெளிய வருவாரே
ம் ம் தெரிலைங்க அதல்லா
கொளத்துலங்க இப்ப எவ்ளோ ஃபேமஸ் ஆச்சு பதினொரு வ ரெண்டாயிரத்தி பதினொன்ல தூக்குனாங்க ஃபஸ் ட்டு ஃபஸ்ட் அத்திவர்தர நாப்பது வர்ஷத்து கழ்ச்சது எவ்ளோ எப்பேற் குடுப்பன நம்ளுக்கு அது நம்ப பாத்தோ போய்ருக்கீங்களாங்க
எல்லா கோயிலுக்கு போயிருக்கறங்க காஞ்சிபுரோ சிதம்பரோனு ஆனா அது எ எனக்கு அது மேல இன்ட்ரஸ்ட் இல்லாதனால எது எது என்னன் தெரியாது
அப்டிங்களா சேரி சேர் சேர் அதுதா அத்திவர்தர் கோயில்லதா அங் இன்னொரு ஒன் ஃபேமஸுங்க
நீங்க சொன்ன இந்த கோயில்தா போயிருப்பமான்றதல்லா எனக்கு தெரியாது ஆனா நறைய ஊருக்கு போயிருக்க கோயில்ல பொறுத்த வரிக்கு
ஆ ஆ ஆ அத்திவர்த்தர் கோயிலுன் போனங்க அழகா அது எப்டி அந்த கொளத்துல
ம்
அந்த அந்த அந்த கொளத்துல ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி கிட்ட மீனு இருக்குங்க கோடி கணக்குல இருக்குங்க மீனு அப்டி மில்லமில்ல மில்லமில்லனு ஒரே ஒரு கிளாஸ் வாட்ருல கிட்டத்தட்ட நூறு எர்நூறு வருங்க மீனு ஒரே க்ளாஸ் வாட்ரு
ஓ
தெர்துங்ளா அப்ப எவ்ளோ மீனிருக்கு இப்ப அடுத்த முப்பது வர்ஷத்துக்குள்ள அவுங்க அந்த மீனல்லா பெருசாய்ச்சி அதல்லா மீன் பிடிக்லா அனுப்பிட்டு அந்த வதிவர்தர கிளீன் பண்றாங்க அங்க அந்த தண்ணி எல்லா எடுத்துட்றாங்க எடுத்துட்டு நல்ல பிரெஷ் வாட்டர் மறுப்டியு ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இரு க்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு அடி இருக்கு அது ஒரு ரெண்டு கெணறு சேந்த மாரி இருக்கு பாத்துங்க அந்த மாரி அவரு நீளமா அந்த நீளமா இத்தனைக்கு அதுல என்ன ஸ்பெஷல்னா அத்தி வர்தர வ மோ மரக்கட்டைல செஞ்சதா அது ஆக்சுவலி அந்த செல வந்து படுத்துனுக்குற மாரி மரக்கட்டைல செஞ்ச தா இப்போ நீங்க யோச்சு பாருங்க தண்ணில மரக்கட்ட ஊற்னா என்னாவு சொல்லுங்க பாக்லா பார்க்கலாம் ஒன்னு மேல வந்துரு டக்குன்னு புரிதா மரக்கட்ட வந்து மூழ் காது மோஸ்ட்லி ஓகேங்ளா
செரிங்க அது வேண்டாங்க நம்ளுக்கு அது பத்தி நம்ப வேறு எதாவ்து நம்ப டூரிஸ்ட் ப்ளேஸ பத்தி பாக்லாங்க
ஆ நல்லாருந்துச்சுங்க அது அவுங்களோட ஸ்பெஷல் அங்க போனோன இந்த இதெல்லா வெளக்கோ சொன்னாரு அந்த ஐயரு எங்ளுக்கு அதுதா எங்க சொ ரொம்ப ஆச்சிரியமாய்டுச்சு எனக்கு
ஆ செரிங்க நம்ப வியந்து பாத்ததே இருக்கட்டு ஆ நம்ப இந்த மாரி டூரிஸ்ட் ப்ளேஸ்ல நீங்க பாருங்க ஊட்டில எனக் கு வந்து அது தாங்க இன்ட்ரெஸ்ட்டு
ஆ நம்ம ஜலகாம்பாறை கூட நல்லாருக்குங்க ஜலகாம்பாறை
ஆ அதுல ஆனா இப்ப பாக்குறளவுக்கு எனக்கு என்னமோ அந்த தண்ணி வர்ற டைம் மட் தந்தாங்க சீசரன்
இல்ல இல்ல இப்ப அருவி க்ளோஸ் பண்ட்டாங்க யாருக்கு அலோடு இல்லைங்களாமே
தெரிலியே நாங்க பக்க நம்ப தா சொல்லுமே பா பக்கத்துல இருக்குறவங்களுக்கு அதோட அரும தெரியிறதுல்லன் சொல்லுவாங்க தூரமாக இருக்குறவங்க வந்துட்டு அது தேடி புடிச்சி வந்து பாப்பாங்க
ஆ
அதுக்குதா சொல்றே நம்ளுக்கு நம்ம பக்கத்துல இருக்குறதுக்கான அருக அ அருமை நம்ளுக்கு தெரியில
ஆ நல்லாருக்குங்க பார்க்கு ஸ்பெண்ட் பண்ணோ அங்க நல்லாருந்துச்சு யான குரங்கு கிட்டலா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிருந்தேங்க அக்கா கிட்ட அதுக்கு அவ சொ சொல்றா ஒரு குரங்கு ஒரு குரங்கு கிட்ட நின்னு இருக்குன்னு சொன்னா
ம்
ஒரு யான யானைகிட்ட நின்னுட்ருக்குன் சொன்னா எதுக்கேத்தாலு ஒரு கமெண்ட் தாங்க ஏன் கேக்குறிங்க
ம்
ம் நீங்க எங்க ரீசண்டாக எங்னா போயிருந்திங்களா
நாங்க ரீசென்ட்டானா இதுக்கு தாங்க போயிருந்தே எங்க பாண்டிச்சேரி ரெண் நாள் போனங்க எனக்கு பீச்ல தண்ணில விளயாட்றதெல்லா ரொம்ப புடிக்கு கு ஆ இப்ப பாண்டிச்சேரிக்கு போனன்னா பீச் ரெசார்ட் இருக்கு இல்லையா பக்கத்துலியே ஆ ரூம்ஸு அப்டியே இப்டி எட்டி வெளிய வந்தா பீச் பாத்துட்டே இருக்குலா ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு கூட போவோ விளாடுவோ
அ அ அப்பா நைட்ல பீச்ல யார்னா இருக்காங்ளா ஆளுங்க
இருப்பாங்க ஜென்ஸுங்க ஒரு சிலர் இருப்பாங்க
ஆ ஹா
ஜென்ஸுங்ளு இருப்பாங்க நைட் பன்னெண்டு ஒரு மணிக் கெல்லா கூட நாங்க போய் ஒக்காருவோங்க மெயின் பீச்ல மட்டு டுந்தாங்க விட மாட்டாங்க
ஆ நன்றி நன்றி தோழி அடுத் த இணைப்புல கண்டிப்பா அந்த பீச்ச பத்தி கண்டிப்பா பேஸ்லா
நன்றிங்க வணக்கங்க நன்றிங்க வச்சர்றே